ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹலோ நல்லா இருக் க்கீங்களா
க்கங்க நீங்க எப்படி இருக்கீங்க.
ஆஹ் நல்லா இருக்கேங்க.
வீட்லல்லாம் நல்லாருக்காங்களா
காங்க நீங்க கால் பண்ணிருந்தீங்களா
ஆமாங்க லாஸ் தடவா கூப்ட்டு இருந்தே நீங்க எடுக்கலீங்களே
ஆமாங்க ஓ கொஞ்சோ பிஸி ஆமா அங்க வெளில போயிருந்தேன்.
சரி சரிங்க
வீட்ல போயிட்டேன் இவங்க வீட்ல இருக்கறவங்க பாருங்க அது பாக்கவும் இல்ல அவுங்க எடுக்கவும் இல்லங்க ஏன்னா அவுங்க உக்காந்து டி வில முழுகிட்டாங்க. ஆமா நாடகம் பாத்துட்ருக்காங்க அஹ்
ஃபோன் வர்ரது கூட தெரியாம நாடகம் பாத்துட்டு இருக்
நாடகம் பாத்துட்ருக்காங்க எப் எப்பவுமே இப்டிதாங்க பண்ணிட்டு இருக்காங் ஆமா அது உக்கா ஆஹ் காலேலர்ந்தே ஓடிக்கிட்டு இருக்குங்க எல்லா நாடகமும் வரிசையா ஒவ்வொரு இதுவா சேனலா திருப்பி திருப் எப்பி பாத்துட்றுப்பாங்க
வேற என்னா பண்றது இந்த வெயிலுக்கு வெளில தல காட்ட முடியாது
முடியாது ஆமா அ
முடியாது
உம் அது ஒண்ணு இன்னொன்னு இது பாத்துட்டு அது ல முழுகி போயற்றாங்க. அவுங்களுக்கு வந்து வேற எ எதுவுமே தோண மாட்டேங்குதுங்க அவுங்களுக் கு செய்யறதுக்கு என்ன வீட் ல நம்ம என்ன சொல்றோம் என்ன பேசுறோம் எது பண்றோம் ஒண்ணுமே தெரியமாட்
அந்த நேரத்துக்கு நம்ம கூப்ட்டா கூட நம்ம மே ல கோவப்பட்ருவாங்க
கோவப்பட்றுறாங்க ஆமா அது நடுல விளம்பரம் போடுறாங்கல்ல அப்பதான் வந்து பாக்குறாங்க இல்ல அது என்னன்னு கூட கேட்டா அப்ப சி சில நேரங்கள்ள அந்த நேரம் கூட பாக்கறதில்ல
அதா அதுலயே மூழ்கி போயிட்டாங்க
யம்மா இதெல்லா எனக்கு வந்து நல்லதா ட் கெட்டதா ஒன்னுமே புரி அவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் பாத்தா பாவோ அவங்களுக்கு வந்து வய்சானவங்க வெளியில் போ முடியாது எதுவும் பண்ண முடியாது இது ஒரு செரியான இதுன் தான் தோணுதெனக்கு சில நேரங்கள்லெ பாத் ட அவுங்கதா இது இதல ரொம்போ மூழ்கி போயி அ அதாவுது எப்டினா அவுங்க மைண்ட்டே வந்து ரொம்ப ஃப்ரீயா வெச்சுக் டு பாக்றதில்லங்கே மைண்ட்டு ஃப்ரீயா வெச்சுக்கிட்டு தீமே ஒரு ஓப்பன் மைண்ட்டு சொல்வாங்க தெரிமா அன்ன மாரி வெச்சிக்கிட்டு எடுத்துக்கற் து பாக்கற்து அப் ப்பிடினா கூட பரவாலே ச்ச அவுங்க வந்து அந்த இதுலீயே மூழ்கி போயி அவுங்களு அதுல ஒரு பகுதி மாரி ஆயிறாங்கே
அதுதாங்கே நாளக்கியே அது பாதிலெ நின்னுர்ச்சினா தொடரும் போட்டுட்டா நாளக்கி என்னா பண்ணுவாங்கன்னு இன்னீலெர்ந்து அததா யோசிச்சிட்டுருப்பாங்கே
அததா யோசிட்டுருக்காங்கே
கே என்னே நடக்கோ அப்டினு அத பத்தித்தா யோசிச்சிட்டுருப்பாங்கே
ஆமா அம்மா அக் அ
டைம் வந்து கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கிற டைல்லே மனசு ஃப்ரீயா ஆகற்துக்கு பாக்லான்னு பாக்கறது போயி நாளக்கி என்னம் நடக்குன் நாளக் என்னே நடக் குனு அதே மன உளச்சலே இருந்து
அது மாரி ஆயிடுது இன்னொன்னு அவங்க மத்த இதெல்லா கூட மொழிகளோட இதெல்லா கூட தமிழாக்கம் வரு இல்லைங்களா அத கூட அவங்க பாக்க ரெ டியா இருக்காங்க
ஆ
அத பாத்து அது வந்து அவங்களுக்கு புதுசா இருக்கு ஏனா அதுல வந்து வேற ஒரு கலாச்சாரோ அதெல்லா வரு இல்லிங் ளா அது அதுலயு வந்து எல்லாமே ஒரே மாரிதாங்க இருக்கு
ஆமாங்க எல்லாமே வீட்டுக் கதை தா வீட் ட்டுக்கு வீட்டு வாசப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வீட்டு ஸ்டோரிதா எடுத்து போட்றாங்க
ஆமா ஆ
டைம் வேஸ்ட் பண்ணி பாத்துட்டு இக்குறது
ம் அதா ஆனா அவங்களுக்கு வந்து பொழுதுபோக்கு இல்ல இந்த வயசானவங்க பண்றதா சொல்ற நா
ஆமாங்க ஒரு பாட்டு கீட்டு கேட்டுட்டு இருந்தாலாது மைண்டு கொஞ்சோ ஃப்ரீயா ருக்கு
ஆமா ஆமா இது அவங்ளுக் கு வந்து வேற மாரி எப்டி கொண்டு போறது சில சமயோ வந்துட்டு இந்த முக்கியமான நாட்கள்ல ஆன்மீகம் கொஞ்சோ பாக்குறாங்கங்க
சரி சரிங்க
உங்கம்மா மானா அது வந்து தொடர்ந்து ஒண்ணு பண்றது தில்லங்க
ஓ அதா அத பாத்தாலாது போ பரவால்ல எல்லா கோயிலெல்லா காம்ப்பாங்க நம்ம போகாத எடத் தளச்சி பாத்துக்லா நல்ல விஷயத்தெல்லா சொ சொல்லுவாங்க இந்த நாடகத்துல நம்ம வீட்ல நடக்கறது நம்ம ஊர்ல நடக்குற மாதிரி தா சண்ட சச்
சச்சரவு அதுதா அத விட்டா வேற எதாவ்து து வந்துட்டு இந்த முக்கிய செய்திகள் அந்த மாரி எதாது கொஞ்சோ பாப்பாங்க கொஞ்ச நேரோ ஆனா முக்காவாசி
நாட்ல என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்
தெரிஞ்சுக்கலா ஆமா அ அது வந்து அவங்ளுக்கு வந்து அதுல ஈடுபாடு இருக்கு எல்லாமே அந்த ஆன்மீகம் அதுல ஈடுபாடுருக்கு ஆனா முக்காவாசி பாத் தீங்கன்னா இதுதா இதுல எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்களுக்கு வந்து வயசானவங்க வந்து எல்லாமே ரொம்ப ஒடம் ஒடம்பு சோர்ந்து போயி ஒரு மாரி ஒ ஒரு கடைசி காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோன்ற ஒரு மைண்ட வந்து அவங்க ரெடி ஆக்கிட்டு தானே இருக்காங்க ஒரு மாரி அப்ப வந்து அவங்களுக்கு ஒடம்பு உபாதைகளு நெறைய இருக்கு அப்பப்ப எதாவ் வந்துட்டுருக்கு போயிட்டுருக்கு இதுல எனக்கு என்னன்னா அவங் இந்த மைண்டையெ வந்து அவங்க இவ்ளவு அவங்களே அவங்கள டார்ச்சர் பண்ணிக்கணுமா இதெல்லா பாத்து எனக்
அதுதா ஏன்னா வீட்டு வேல செய்யறதுக்கு நம்ம இரு க்கோ இல்லைங்களா அ அப்டிங்கும் போது இதா அவுங்களுக்கு வேற எந்த வேலயு இல்ல அப்ப சும்மா உக்காந் தூங்கிட்டு மட்டு இருக்க முடியாது அப்பா டெய்லி இது ஒரு அவங்களுக்கு பழக்க தோசோ தெனமு இத பாத்துட்டுருக் க்கணு அப்டிங்குது அப்பா நம்ம மனசு என்ன ஆகுது நாளைக்கு இது என்ன நடக்குமோ ஆ நாளைக்கு இதுக்கப்புறோ என்ன நடக் மோ என்ன ஆகுதோ அப்டீன்னு நெஜ வாழ்க்கில நடக்
இல்ல அது உண்மதாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒர்த்தங்க ஒரு தோழி ஒர்த்தங்க இருந்தாங்க அவுங்க வீட்ல வந்துட்டு அவுங்க மாமியார் என்ன ஆய்ட்டாங்கன்னா அவுங்க மாமனார் எறந்துட்டரு அவுங்க ரெண்டு பேரு தா இருந்தாங்க வய்சா ரொம்ப வய்சாய் காலகட் டத்துக்கு அப்புறோ ஒரு அவுங்க எங்க அவுங்க மாமியருக்கு ஒரு எண்பது வயது தாண்டினதுக்கு அப்புறோ தா அவுங்க மாமனார் எறந்து போய்ட்டாங் அது அவுங்க ரெண்டு பேருமே வந் து ஒன்னா ஒக்காந்துதா அவுங்க வந்து அந்த இத பாத்துட்டுருப்பாங்ளா அநே நாடக ங்ளா அவுங்க அவர் எறந்து போய்ட் ட ஒடனே இவங்க வந்து தனியா உக்காந்து பாக்க பாக்க இவங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்பவே இதுவாகி போச்சுங்க
ஆமாங்க ரொம்ப கஷ்டமாய்டுங்க நம்ம கூட இருந்தவங்க இல்லென்னதா இருக்கும்போது அரும தெரியாது அப்டீனு வாங்ளே
ஆமா அதுல போயிட்டவொடனே யென்ன ட்டுதா அவுங்க வந்து அந்த அ நாடகத்ல நடக்கறதெல்லா அவுங்க நெஜ வாழ்க்கையிலயு நடக்கற மாரி அவுங்க இது பண்ணிக்கிட்டாங்க அதாவது ஒரு ஒ அவுங்க மருமகதா அந்த நாடகத்ல அந்த மருமக து வந்து ஒரு அவுங்க மாமியார எதாவ்து பேசிருப்பாங்க எதா பண்ணிருப்பாங்கல்ல நாளைக்கு யிவுங்களு அப்டி பண்ணுவாங்கங்ற மாரி நெனச்சி
ஐயோ இ அப்பனா அவ்ங்களுக்கு ரொம்ப கஷ் டோதான கணவரு யில்லாதாகும்போது யிந்த மாதிரி நடக்கும் போது ரொம்ப கஷ்டதானேங்க
தோழிதாங்க ங்க அவ்ங்க ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க அவ்ங்க ஆனா யிவங்களுக்கு வந்து மைண்டு யிப்லாம் அந்த மாரி ஒரு யிதுவாயி போச்
சீரியல் பாத்து பாத்து மனதளவ்ல ரொம்ப பாதிச்சிருக்கு
பாதிச்சுட்டாங்க அவ்ங்க அதுல நடக்கறதலாம் யிவங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப எந்தோழி சொல்றாங்க யில்ல நீங்க அத விட்ருங்க யேன்னா அவங்க இவ்ளவ் வருஷம் அவங்களோட வாழ்ந்திருக்காங்க அவங்க அவங்க அப்டி கெடயாது ரொம்ப நல்லவங்க லாம் அவங்க மாமியாரு அப்ப திடீர்னு யிவங்க யிப்டி ஆயிட்டாங்கன்னு சொல்லி அவங்களும் புரிஞ்சிகிட்டாங்க புரிஞ்சுகிட்டா அதுக்கு அப்றம் வந்து யிந்த மனநல மருத்துவர்லாரு பாங்கல்ல அ ஹ கவுன்சிலிங் மாதிரில்லாம் கொடுத்து ஒண்ணுயில்லங்க ஒரு அஞ்சாறே குடுத்தாங்கங்க குடுத்துட்டு அவங்க அதுலர்ந்து அப்போதான் யெல்லாருக்குமே தெரியவர்து அவ்ங்க அந்த துக்கத்துல ரொம்ப மூழ்கிட்டாங்க அவங்க கணவர் யறந்து போனதுலன்
அதுதாங்க அவங்கள வந்து தனியா விடாம நம்ம ஆளுங்க எப் எப்பவுமே அவங்ககிட்ட பேசிட்டு பேச்சு குடுத்துட்டு அந்த மாதிரி இந்தம்மா பக்கோ திருப்பணுங்க இல்லேன்னா அப்படியே ஒரு பாட்டுக்கு வுட்டுட் வுட்டோன்ன அப்டியே டிவி பாத்துட்
போயிடுவாங்க ஆ அதுதா என்ன ஆயிடுச்சி இது தாங்க நீங்க சொன்னதுதா ஆச்சி என்னன்னா இவங்க எப்பவுமே அவுங்க கணவர் இருக்கு போது டிவி பார்த்துட்டுருப்பாங்கல்ல அதா இறந்ததுக்கு அப் புறமா அவங்க டிவி பாத்துட்டு இருக்காங்கன்ட்டு இவங்க சாதார மா நினைச்சி விட்டுட்டாங்க ஆனா அது வந்து இப் அப்டியாயிபோச்சி அவுங்குளுக்கு ஆ அவங் அவுங்களோட கொஞ்சோ போய் உக்காந்து பேசி எல்லா இது பண்ணிருந்தா
அதுதாங்க வீட்ல கொயந்தைங்க அப்டியெல்லா இருந்துச் ச்சிங்கன்னா பாட்டி கூட வெளயாடுங்க அப்படின்னு சொல் சொல்லி எப்பவுமே அவுங்கள ஃப்ரீயா வுடாம கொயந்தைங்க கூட நம்ம கூட பேச்சு குடுத்துட்டு வெளில கூப்டுட்டு போய்ட்டு அந்த மாரி பண்ணிட்டுருந்தோன்னா அவுங்க மைண்டு கொஞ்சோ ஃப்ரீ ஆவுங்கங்க
ஆ அதுதா அவுங்க அதுக்கப்றோ வந்து அந்த மெடிக்கல்ல அவங்க சொன்னாங்க இல்லைங்களா அந்த கவுன்சிலிங்லா குடுத்ததுக்கு அப்றோ இவுங்க வந்து கொஞ்சோ கொஞ்சோ மாத்திட்டாங்கங்க அவுங்கள வெளில கூட்டிட்டு போறது சும்மா ஒரு சின்ன சுற்றுலா மாரி அத மாரி கூட்டிட்டு போறது கோவிலுக்கு கூட்டிட்டு போற வர்து அங்க போயிட்டு ஒரு ரெண்டு நாள் தங்கீட்டு வர்து அந்த மாரில்லா பண்ணுவாங்களா அப்ப அவுங்குளுக்கு எடோ மார்ன வொட் ஆனா கொஞ்சோ சரியாக ஆரம்பிச்டாங்க இத வந்துட்டு எனக்கு வந்து எங்க வீட்ல இப்ப எனக்கு அதுதா பயோ எனக்கு ரொம்ப இதெல்லா பாத்து மு முழுகிட்டாங்கன்னு வெச்சிக்கோ
அதுதாங்க சீரியலங்கிறது வந்து ஒரு டைம் பாஸ் ஒரு கொஞ்சோ நேரோ பத்து நிமிஷோ நம்ம உக்கார்ற டைம்ல அப்டியே பார்த்துட்டு போயிருந்துங்க அதுக்குள்ளயே மூழ்கிட்டு ட்டோனா நம்ம நம்ம கவலை கிடோ ஆயிடுவோ
ஆமா சில பேர் படங்கள் மூழ்கிடுறாங்கங்க படம் படோ எது இருந்தாலு அவங்க அதுக்குள்ள போயடுறாங்க தெரியுமா
ஆமா ஆனா அவுங்க வந்து இப்ப நாடகம் நடிச்சிட்டு காசு வாங்கிட்டு போயிருவாங்க அவுங்குளுக்கு அது ஒரு த வே தொழிலு வேல நம்ம அத சும்மா வெட்டு வெட்டியா வீட்ல உக்காந்து அத பாத்துட்டு உட்காந்துட்டோனா அவ்ளோதா நம்ம வாழ்க்க போயிரு
போயிரு அதுதா
ஃப்ரீயாக இருக்குற டைம்ல போன் பாத்துக்கலாங்க அதையே வேலன்னு வச்சுட் ரொம்ப கஷ்டமாயிடு
அதாவது அது ஒரு தனி அ பாகோ அது நம்ம வாழ்க்கையில ஒரு இது இல்லன்ட்டு ஒரு இதுக்கு வந்துரணுங்க அது வேற எதோ ஒரு தனி இதுன்ட்டு அந்த மாதிரி இருந்துட்டா அதுதா நா சொல்லிக்கிட்டு இருக்கே வீட்லயு கொஞ்சோ பாத்தி இருங்க பாத்து உம் நா த நேரோ கெடைக்கு போதெல்லா அவுங் எங்ககிட்ட உக்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்ப
அதா பேசிட்டு நீங்க வேல முடிச்சதுக்கு அப்பறோ வெளியில போகும்போது வெளியில கூட்டிட்டு போயிட்டு பேசிட்டு இருந்தீங்கன்னா அவளுக் தெரிஞ்சிக்காதங்க
தெரிஞ்சிருக்காது அதா அதுனால இது ஒரு ஒரு ப்ரச்சனையா இருந்துதா செரி அதனாலதா உங்க கூட ந்த வந்து பகிர்ந்து
அதுதா நல்லது தாங்க நம்மளும் நம்மள ஒவ்வொரு தடவ வீட்ல வேல முடியலைன்னா நம்மளுக்கு ஒடம்பு சோர்வா இருந்துச்சுன்னா டிவி போட்டுட்டு உட்காந்துருவோ சீரியல்ல பாத்துட்டு ஆ நா நம்மளோ அதுலயே மூழ்கிவே நம்மளுக்கு தெரியாமலே
ஆமா ஆமா
போன் இருந்தாலு ஃபோன்லஸ் சீரியல் பாக்குறது அந்த மாதிரி ஆரம்பிச்சுடுவோம் நம்மளும் கொஞ்சோ கவனமா இருக் க்கணு
ஆ கண்டிப்பா கண்டிப் இருப்பாங்க நா அதனாலதா நா உங்களுக் க்கு சொல்லலாம்தா அத இது பண்ணேன் கால் பண்ணேன் நீங்க அப்றோ நீங்க என்னைக்கு எப்ப ஃப்ரீயோ நீங்க எங்கூட பேசுங்க நீங்க
ஆ சரிங்க கூப்பறேங்க
சேரிங்க செரிங்க ஆ வெச்சுர்றே ஆ
ங்க
ஆ